ஹலோ
ஹலோ வணக்கங்க
வணக்கங்க
ஆ சிஸ் ஆ நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க நல்லா இரு
ம் நல்லா இருக்க நல்லா இருக்க லாஸ்ட் டைம் வந்து டூர் போனதெல்லா பத்தி பேசிட்டு இருந்தோ அதுவே வந்துட்டு என்ன சொல்றது போன மாரி ஆயிருச்சு மறுபடியு ஊருக் ப்ளான் பண்ணி
ஆமா சிஸ்டர் ஒரு வி பத்தி நம்ம பேசினாலே முழுசா நம்ப அத அதுல எறங்கிடுவோ அந்த அந்த எடங்கள் எல்லா நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது இல்லயா
ம்
அதனால திரும்ப போயிட்டு வந்த ஃபீல் அதா எனக்கு கூட இப்பதா
ம் ம்
பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ் லைட்டா கேக்குதுங்ளா
ஓகே வா சிஸ்டர் கேக்குது சிஸ்டர்
ஆ செரி ஓகே ஓகே சொல்லுங்க
ஆ ஆ ம் சிஸ்டர்
அதுதா நீங்க சொன்ன மாரி பாத்தீங்க இப்போ கடற்கரை இதெல்லா போனோம்னா கொழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஜாலியா இருக்கு
ம் நல்ல தண்ணி தண்ணி எல்லா மணல் வீடெல்லா கட்டுவாங்கல்ல அதெல்லா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு இல்லையா
ஆமா ஆமா ஏனா போயிட்டு அந்த எடத்துல சுத்தி பாக்குறது அப்றோ அங்க எதாது புதுசா எதாது பாத்தா அத வாங்குறது அதுல வெளையாட்றது அப்றோ நம்ம போறதுக்கு முன்னாடி கெளம்பி போறது இதுக்கான பேக்கிங்கே அது எதாது குக் பண்ணோம்னா குக் பண்ணது எடுத்து வெக்க அது இதுனு அதுலேயே அவுங்க ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கா இருக்கு
ஆமா ஆமாங்க சிஸ்டர் எல்லாம கடற்கரையில போனா மெயினா அந்த சங்கு தொளாவரது தாங்க பை பயங்கர இன்ட்ரெஸ்ட்டிங்கான கேம்மே கொழந்தைங் கூட சேந்துட்டு நாங்களு தொளாவுவோ
அதா அதா அதா
ஓவ்வொர் ஒவ்வொரு சிப்பியா எடுத்துட்டே இரு பெருசா கெடச்சுருக்கு உனக்கு சின்னதா கெடச்சிருக்குன்ட்டு கிண்டல்
அது அங்க என்னமோ அது நல்லா பண்ணாவோ நீங்க சொன்னமாரி நல்லா ஜாலியா இருந்தது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்றோ சும்மா அது ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க அவ்ளோதா அத ரெண்டு மூணு நாள் வச்சுட்டு விளையாடிட்டு ருப்பாங்க அதுக்கப்றோ அது அவ்ளோதா அது எங்க போதுன்னே தெரியாது
அந்த எடத்துல வந்துட்டு கொழந்தைங்க வெளையாடுற மாரி நம்மளும் பெரியவங்களும் வந்து பண்ணிடுறோ அந்த அளவுக்கு கடற்கரை வந்து நம்மள நம்ம வயச வந்து இளமயாகிடுது
ஆமா ஆமா
உ உம் நம்மள அறியாமலே இருந்ச்ல
சந்தோஷோதான
ஆமா சிஸ்டர் அதுவு நானு எங்க சிஸ்டர் எல்லா போய் கடல்ல வந்துட்டு எல்லாரு கை கோர்த்து நின்னுட்டுருந்தோ ஃபேமிலியா எல்லா போனோம்மில எல்லாரு ஒண்ணா கைகோத்து நின்னுட்டுருந்தோ அல அடிச் ச்ச உடனே வேகமா ஒரு பெரிய அல வந்ததுங்களா அடிச்சு எல்லா கீழ விழு ழுந்து தரமான சம்பவோமாயிருச்சு ஒருத்தர் மேல ஒ ருத்தர் விழுந்து
அ நல்லா ஜாலியா இருந்திருக்கு தண்ணில வெளையாடுறது
ஆமா சி ஸ்டர் ஒடம்பு ஃபுல்லா எல்லா மணல் ஏறிக்கிச்சு ட்ரெஸ் உள்ளாற மறுபடியு வந்து வெளிய வந்து பாத்த போது ஒடம்பெல்லா அரிக்க ஆரம்பிச்சிருச்சு
ஆமா ஆமா அது உப்பு தண்ணி வேறயா ஆ
ஆ டிரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு முடில
ஆமா அங்க பண்ண முடியாதாச்சு
ஒடம் ஒடம்பு ஃபுல்லா ஓ கொஞ்ச தூரோ போகணு ரூம்க்கு போறத்துக்குள்ளார எங்களுக்கு அப்டியே மணல்ல அரி
அரிச்செருத்தெருக்கு
ஆமாங்க சிஸ்டர் அப்றோ எப்டியோ நா அப்டி கடல்ல குளிச்சுட்டு வந்தாச்சு
உம்
செரி திரும்பவு
அது கடல்ல குளிக்கிறது அப்றோ அந்த ஆத் ஆத்துல குளிக்கிறது அதெல்லாமே ஒரு ஜாலிதா இல்லீங்களா தொடர்ந்து நம்ம பாட்டுக்கு போயிட்டு ஒரு புதுஸ் தோ ஒரு எடத்துக்கு போறது, க அந்த எடத்த சுத்தி பாக்கறது அது எல்லாமே நம்ளுக்கு ஒரு அது கொழந்தைங்ளோட போனோம்னா ஃபேமிலியா போனம்னா ஒரு ஹாப்பினஸ்ஸா இருக் கா அது மட்டு இல்லாம்ம பாத்தீங்னா அது நம்ப வந்துட்டு அந்த நீங்க சொன்னா மாதிரி ஒரு நல்ல ஹோட்டல் நான்வெஜ் ஹோட் ட்டே நல்ல ஹோட்டல் செட் ஆயிருக்கு அந்த மாரில்லா செட் ஆச்சுன்னா அது என்ன சொல்றதுன்னே
நம்ம குடு அதுதா கண்டிப்பா நம்ம குடுத்து வச்ச பாக்கியந்தான அதுல்லா எல்லா ஒர் ஒரே சமயத்துல அமையறது வந்து பெரிய விஷ்யோதான
ஆமா
உம் சேரிங்க சேரி உங்களுக்கு எப்டி இந்த மாரி கோவில் கொளோம் போறது புடிக்குங்களா இல்ல இந்த மாரி கடற்கரை ஓ கொஞ்சோ புடிக்குங்களா இல்ல மலைகள்
கடற்கர் அப்பிடியே ஓரமா இருக்குற கோவில் கொளம் மலை பிரதேசத்துல இருக்க கோவில் கொளொங்க எல்லா போவோ சாதாரணமாவே ம் பிளான் பண்ணி அந்த மாரிதா போவோ ஆமா எதுக்கு விட்டு வச்சுகிட்டு கெளம்பு போயிருலா அவ்வளோதா
உம் வேற ஒ வேறறென்ன இத ஒன்னே சொல்லுங்க அப்டினு நீங்க மூணுமே கம்பேர் பண்ணி சொல்லிடீங்க
அவ்வளோதா
போயி பாத்துட்டு வந்துர வேண்டியதா என்னத்தா ஆக போகுதுண்ட்டு இங்க மஹாபல்லிபுரம்லா சூப் சூப்பரா இருக்கு மஹாபல்லிபுரம் போனிங் இல்லையா அங்க நல்லாருக்கு
ஆமா சிஸ்டர் நாகூட வர்ணு எனக்கு ஆசதா ஆனா வீட்ல கேக்கனு சிஸ்டர் இதோ அவ்வுளோ தூரோ எல்லா பிளான் பண்ண மாட்டாங்க
அங்க போயிட்டோம்னாலே நம்முளுக்கு அங்கியு பீச்சாச்சு அது போக அங்க இருக்கிற அந்த சிற்ப கலைகள் அங்க இருக்கக் கூடிய அந்த இந்த இது எல்லாமே பார்த்தோம்னாலே நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது மைண்டு சேஞ்சு மாரி இருக்கு நல்லா இருக்கு
ஆமா ஆமாங்க நானே போன்லதா பாத்துருக்க மாரி மஹாபல்லிபுரொ எல்லா
உம் ஹலோ ஹலோ கேக்குதுங்களா லைட்டா பிரேக் ஆய் பிரேக் ஆய் கேக்குது உங்க வாய்சு
குட்டீஸ் அதனால ஹலோ ஹலோ